ஹலோ கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா
கேக்குதுங்க கேக்குதுங் நா சாப்ட்டு இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா இங்க ஹால்ல குட்டி போட்ட பூனையாட்டோ சுத்திட்டு இருக்கேங்க குட்டி போட்ட பூனைய ஏன் சுத்திட்டு இருக்கீங்க ஏன்னா நா ஒரு குட்டி போட்ட பூன இல்ல நா தர்பூசணி பாதி இப்பதாங்க முடிச்சே அப்படியா ஓஹோ சே சேர் சேரி அப்பறோ வாழ்க்கை எல்லா எப்டி போகுது
உம்
வாழ்க்கை எல்லா எப்டி போகுது
வாழ்க்க இப்படிங்க நாசமா போதுங்க
ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு தா ஆள் இருக்கே ஒடம்பு ஏறிட்டங்க நானு
அதனால என் ஆள் வந்து நா உன்னய டிவோர்ஸ் பண்றேனு சொல்லிட்டாங்க
கல்யாணம் ஆனா தானங்க டிவோர்ஸ்
கல்யாணம் ஆயிச்சிங்க எனக்கு
அப்படியா பேரு
உம் வேண்டாங்க அதெல்லா
ஓ சேரி ஓக்கேங்க
ஆ கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆக போதா அந்த மாறி டிப்ரஷன் நா ஒடம்பு வச்சேன்னு சொல்லி யாராவது டிவோர்ஸ் பண்ணுவாங்ளா
அந்த அளவுக்கு நீங்க லவ் பண்ணியிருக்கீங்க ஒரு ஆள அந்த அளவுக்கு இத்துன் நாளுக்கு அத்தா அத்தா சொன்னே ஆனா அவங்க என்ன மயிரா கூட மதிக்கலையேங்க என்னங்க
ஆகேங்க
சேரி விடுங்க விடுங்க ம் ம் ஓக்கே ஓக்கே அப்புறோ வாழ்க்கை எல்லா எப்டி அதனாலயே மறுபடியு ஒடம்பு ஏறக்காக ஓ சேரிங் சேரிங் அதுக்கப்புறோ உங்க கூட பொறந்தவங்கல்லா எத்தனை பேருங்க ஏ கூட பிறந்தது வந்து ஒரு நாய்குட்டி ஒரு பூன குட்டி ஒரு பேய்க்குட்டி அப்படிங்ளா யாருங்க அந்த பேய்க்குட்டி
செல்ஃபோன் குட்டி
ஓ சேரி ஓக்கேங்க ம் ம் அப்றோ வாழ்க்கை எல்லா சுமுகமா போகுது நல்லபடியா இருக்கறீங்க மா இல்லங்க எனக்கு தர்பூஷிணியே புடிக்காது.
ஏங்க
அது தர்பூசணிய பாத்த எங்க அக்கா மாறியே இருக்குமா அவள சாப் பிடணும்னு தோனாது தர்பூசணி அவங்க அக்கா மாறி இருக்குமா
கோட வெயிலு சங்கத்தில்
அதனால எனக்கு சாப்பிட தோணாது
ஆமா ஆமா எனக்கும்
சேரி உடு உடுங் அப்றோ வாழ்க்கைல சுமுகமா போகுது வாழ்க்கைல என்ன முன்னேறுவீங்ளா இல்ல அப்பிடியே இருப்பீங்ளா
வாழ்க்கைல இப்பதா ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கே பாஸ் ஆயிட்டன்னா முன்னேறிருவே பாஸ் ஆவலென்னா மறுபுடியு அதே எழுதணு
ஐய்யயோ ரிப்பீட் பண்ணுமா
ஆமாங்க அது ப்ரொபெஷனல் கோர்ஸுங்க
ஓ நீங்க அது பாசாருவீங்களா எப்டி எழுதிருக்கீங்க
நல்லா எழுதிருக்கே நாலு சப்ஜெக்ட் மொத்தமால்ல மூணு சப்ஜெக்ட் பாஸ் எனக் தெரிஞ்சு ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிருவே ஏனா டோட்ல் இடி
ஓ
ம்
ஓகே ஓகே
ஆமா
உஹூம் அ
எப்பாச்சிங்க எ புருச தா கூப்பறா பரவல அவன் கடக்குறா நீ போ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கப்ற
நெஜு
ம் தர்பூசணி எப்டிருக்கு
இந்த புக்கு தா அவங்க அக்கா மாரி நல்லாவே இல்ல
அவேதா அப்டியா சேரி சேரி எங்க அக்கா ஒருத்தி இருக்கா அவளு நல்லாவே இருக்க மாட்டா
ம் உங்க அக்கா போட்டோல பாத்திருக்கே அதனால தா சொல்றே நல்லாவே இல்லனு
ஓஹொ ஓகே ஓகே எனக்கு கசின் அக்காங்கனு ரெண்டு சனியனுங்க இருக்குதுங்க போட்டு ஒரே டென்ஷன் கசின் அக்கான்னு சொல்லிட்டு எங்க அம்மாவோட அக்கா பொண்ணு எங்க அம்மாவோட தங்கச்சி பொண்ணு
ம்
ஏ ஓ உசுர வாங்குவாங்க
நல்ல பொண்ணுங்களா அவுங்க
இங்க இல்லவே இல்ல தருதலைங்க ரெண்டுங்குளு
நீ கட்டாப்ல பேச்சிறீங்க
தருதல அப்டின்றது கெட்டவார்த்தையே கடையாது அது ஒரு தமிழ் வார்த்தை
அப்டிங்களாங்க
ம் ஒண்ணுத்துக் ஆமா தமிழ் பெண்மணி
நா நீங்க மலயாள பெண்மணி நென்ச்சேன்
ஐயோ இல்ல இல்ல எனக்கு மலையாளமே புடிக்காது உ ஏன் இப்போ நீங்கட்டீட்டுதா நத்துலங்க கரத்தி உட்டுறுவே கல்யாணமே பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட்
என்னங்க நீங்க லவ் பண்ணிக்கீங்களா
சந்தோசங்க அப்டி யாருமே இல்லங்க இந்த லவ் எல்லா செட் ஆகாது இல்ல இல்ல எனக்கு இந்த லவ்வெல்லா செட் ஆகாதுங்க நமக்கு எப்போமே சனி அ தா
சரிங்க ஆமா
ம் ம் ஆமாங்க அப்றம் வாழ்க்கல்லா எப்டி போகுது சும்மா கேட்டே உங்க வாழ்க்கை பத்தி எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதனால தா
ஏ வாழ்க்க அமோகமா போதுங்க ம் ம் ம் நீங்க
ஒ ம்
நல்ல பிங்
அதெல்லா எடுத்துட்டு வர மாட்ட அதுலா எடுத்துட்டு வர மாட்டாங்க
ஏங்க
எடுத்துட்டு வர மாட்டங்க
தூக்கோ வர்லயாங்க எனக் தூக்கோ வருதுங்க
ஓ அதுக்குள்ள தூக்கோ வருதா உங்ளுக்கு
இவ்ளோ நேரோ வயிறு ஃபுல்லாவவே இல்லங்க இப்ப பாதி தர்பூசணி சாப்ட்டனால ஃபுல்லாயிடுச்சுங்க
ஓ செரி செரி இப்ப அடுத்த வாழ்க்கையில உங்க என்ன பிளான் நீங்க
அடுத்த தர்ப்பூசணிய எப்ப சாப்பலான் பிளான்
சூப்பர் இப்டி தா வாழ்கையில இருக்கணு
நீங்க மூணு மணிக்கு என்ச்சா தர்பூசணி சாப்டுங்கே
ஓ ஓகே ம் ஹு
தர்பூசணி சாப்பட்ற சுகமே அதாங்க மூணு மணிக் எனுச்சன்னா மூணு மணி என்ன முன்னேற பிளான் தா
ஓ ஓகே ஓகே நீங்க என்ன ஜிம்முக்கெல்லா போறீங்ளாமா கேள்விப்பட்ட
ஆமாங்க ஜிம்முக்கு வந்து இப்ப இல்லங்க போகலான் ஐடியா வச்சிருக்கங்க
ம் ஹு ஜிம் எல்லா நல்லா இருக்கா ஆம்பியன்ஸ்ல எப்டி இருக்கு
ஜிம்ம விட ஜிம் கோச் நல்லா இருக்காங்களாமா எங்க அக்கா சொன்னாங்க
ஓஹோ நீங்க அப்படி பட்ட ஆளா அப்ப நீங்க நல்லவுங்க
நா யாரையு பார்க் மாட்டங்க நாலா ஒருத்தன்காக வாழ்ற ஜாதீங்க எங்க அக்கா மார் தருதல இல்லங்க இனி யாருன் பாத்து இல்லங்க பாத்துட்டு
ஓஹோ செரி சேர்
எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்புங்க இடுப்புலா வலிக்குது
ஆ
என்னங்க பண்றது போறக்கு
ம் இடுப்பு வலிக்குதா ஆமா வயிறு ஃபுல்லா சாப்ட்ருக்கீங்க யாரு மேல ஏற்ன்னா அவ்ளோதா
ஆமாங்க வயிறு உப்பி தொண்டக் குழி வரையு சாப்ட்ருக்கங்க
ம்ஹு நல்லா சாப்டுங்க உங்களுக்கு டைமண்ட் புடிக்குமா கோல்டு புடிக்குமா
ஏ டைமண்ட் புடிக்காது
புடிக்காதுன்னுல்ல டைமண்ட்ட விட கோல்டு தா வெல ஜாஸ்தி
அ கோல்ல வந்து அப்றோ நெறைய கஜகஜன்னு போட புடிக்குமா இல்ல மினிமல்லா
மினிமலா அழகா நீட்டா போன்னு
இப்ப கல்யாணத்துக்குல்லா நீங்க போறீங்கன்னா கஜ கஜன்னு தான போடனு ததுவு நீங்க முஸ்லீம் வேற
கல்யாணத்துக்கு போனா கஜ கஜன்னு போடணுண்ணு யாருங்க சொன்னா அப்டியெல்லா இல்லவே இல்ல ரூல்ஸ் எல்லா கெடையாது
ரூல்ஸ் இல்லங்க ஆனா எல்லாரு வந்து ச்ச பாரு எப்டி அழகா வந்துருக்காங்க அப்பில்லாந்தான பாப்பாங்க
தங்க போட்டா அழகா இருப்பாங்களா
ஆமாங்க ம் ஹு நானே ஒரு தங்கோ அதனால அழகா இருப்பே
ஐயோ எங்க இருந்துங்க இதெல்லா பழகுனீங்க
ஆமா எனக்கு புருசன்ட்டு இருந்துங்க அதா சொன்னேல கல்யாண ஆயிருச்சுனு பக்கத்துல தூங்கிட்டு இருக்காரு இப்பதா படுத்தாரு பத்து நிமிஷத்துல எந்துச்சு உடுன்னு அதுக்குள்ள வாய பொளந்து தூங்கிட்டாரு எப்டிங்க இவுங்கலா தூங்குறாங்க வாயப் பொளந்து ச்சிங் எனக்கு தூங்குனாலு தூங்க முடிலங்க இப்ப நா வந்து தூங்கணுனு நெனச்சாலு தூங்க முடிலங்குறே
அது மனசு வந்து கொரங்கு உங்களோட மனசு
அதனால இப்ப அந்த கொரங்கு மனசுதா இல்ல அப்டியே தூங்க க் ஏ இப்ப இப் ஷ தூக்க வருதுங்க ஏனா வயிறு ஃபுல் ஆயிருச்சுங்ளா
ஓ அப்போ டெய்லி நல்லா சாப்டுங்க
ம் நெல்லா சாப்புறத விட தர்பூசணியு சாப்ட்டா நல்லா இருக்குமோன்னு தோணுதுல
ஏ தர்பூசிணி அவ்ளோ புடிச்சிருக்கா இன்னைக்
எனக்கு ரொம்ப புடிக்கு எப்போமே நறுக் கு நறுக்குன்னு கடிச்சி சாப்ட சூப்பரா இருக்கு அப்டியே நறுக் குன்னு கடிக்கு போது அது ஜூஸ் அப்டியே வாயுக்குள்ள எறங்கு போது
ஓ அந்த மாரி ஓகே ஹு ஹும் செரி உங்களுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ல பவுண்டேஷன்ல போட புடிக்குமா
எனக்கு ரொம்போ புடிக்கு நா மேக்கப்ல பைத்தியங்க அதெல்லா ரொம்ப புடிக்கு உங்களுக்கு மேக்கப் ஒரு ஸ்டெப் ட்டா தெரியுமா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஸ்டெப்பா தெரியுதுன்னு நானு பாக்குறே
சொல்லி தாங்க எனக்கு
அ
எனக்கு தெரியாதுங்க நீங்களே எனக்கு கொஞ்சோ சொல்லித்தரிங்ளா
ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணனு
ம்
ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த டர்ட்ல்லா எடுக்கறக்கு வந்து டோனர் போட்டா அது க்கு ஒரு உ லைக் கிளீனிங் ஓட்ற மாரி இருக்கு அது போட்டு பண்ணிட்டு பிரைடல் மேக்கப்னா சில பேர் வந்து மாய்ஸ் பொட்டு அது நாங்க என்ன பண்ணுவோ நா ம் க்ளீன் பண்ணிட்டு மாய்ஸ்ரைர் போட்டு ஆ சன்ஸ்க்ரீன் போடுவாங் சில பேர் சில பேர் வந்து அது செட்டாய்ர்ஸ்னா அதோடயே கலந்துருவாங் பாத்தீங்ளா
ஆமா
சன்ஸ்க்ரீன் போடாம செட் ஆகாதுன்வாங்க அப்ப அதே மாரி சில பேருக் சன்ஸ்க்ரீன் சில பேர் சன்ஸ்க்ரீன் எனக் வேண்டான்னா ப்ரைமர்
ஓ இப்போ சன்ஸ்க்ரீன்னா அவுங்களுக்கு நீங்க எடுத்துட் போய்ப்பீங்ளா
அவங்களோட தா நாங்க சன்ஸ்க்ரீன்லா யூஸே பண்ண மாட்டோங்க ஓஸ் என்னைய பொறுத் வர எப்பிட்னா நா எனக் மேக்கப்பே போட மாட்டே
ம் ம்
ப என்னனா ஃபேஸ் வாஷ் பண்ணீட்டு மாய்ஸ்ரைஸ் சீரம் மாய்ஸ் ரைசர் சன்ஸ்க்ரீனு இதுக்கு மேல பவுடர் அதுக்கு மேல ப்ளஷ்ஷு, ஐ ஷேடோ லைனட் இதெல்லா போட்டே கல்யாண மேக்கப் லுக் கொண்டு வருவே அதா நா பண்ணுவே இந்த ஃபவுண்டேஷன் போட்டாலே எனக் செட்டாகாது எனக் சென்ஸ்டீவ் ஸ்கின்னா
ஓ ஏ ஒரே நிமிஷோ இருங்க எனக் அங்க அம்மா கூப்பட்றாங்க உங்களுக்கு அப்பறமா கூப்பட்றே
ஓகேங்க போய்ட்வாங் போய்ட்வாங்க